ஹலோ சீனியர்
கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்ட்டாச்சுப்பா அ நீங்க சாப்டிங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சு பையன் சீக்கிரம் எழுந்திரிசிட்டான் பாப்பா ரொம்ப லேட்டு் எழுப்பி எழுப்பி பாத்தேன் எந்திக்கல இப்பதான் எந்திரிச்சா எந்திரச்சு அப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு அதை அன்னைக்கு தோசை ஊத்தி குடுத்துட்டு அதுக்கப்புற தான் வந்தோம்
இன்னும் ஒரு பத்து நாளோ இல்ல பதினஞ்சு நாளோ அதுக்கப்புறம் மிஷின் மாதிரிதான் ஆயிடுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல
ஆமா ஆமா இப்ப வாட்டு கொஞ்சம் சாப்பிடுறாங்க ஒரு தோசைங்க ஸ்கூலுக்கு போனா ரெண்டு வாய் தான் சாப்பிடுவான் சுத்தமா சாப்பிட மாட்டா காலையில எந்திக்கிறதுது லேட்டு அவசவசமா கிளம்பி குளிச்சுட்டு போவங்காட்டல ஆற இட்லி ரெண்டு வாய் தான் சாப்பிடுவான் எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ சாப்பிட மாட்டே காலே அப்படின்னு டு ஆனா நான் என்ன பண்ணுவேன் அந்த டைம் என்ன பண்ணுவேன் ஆட்டோல ஏற போற வரைக்கு டேஸ் ரெண்டு நட்ஸ் கேஷிவ் அந்த மாரி எடுத்து வாயில போட்டு பாக்கெட்லயு போட்டு அனுப்பிருவேன் இதையாச்சும் சாப்பிடு அப்பிடின்னு அனுப்பிருவேன்
ஓ சரி சரி இப்போ யூனிஃபார்ம் இதெல்லாம் ஸ்கூல்லயாவா இல்ல நீங்கதான் போய் பர்ச்சேஸ் பண்ணுமாப்பா
இல்ல இல்ல நாங்கள் ஸ்கூல்லயே தான் பர்ச்சேஸ் பண்ணணு கம்பல்சரி வந்து வெளியில வாங்க கூடாது அவங்க எப்படின்னா அந்த ஏப்ரல் மார்ச்லயே என்ன பண்ணிருவாங்கன்னா அவங்களுக்கு அளவு எடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு அளவு எடுத்து அவங்களே தச்சு ஒரு மே மந்த் எண்டல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருவாங்க எல்லாமே சு ஷூல இருந்து எல்லாமே அங்கதான் நாங்க வாங்கணு வெளியில வாங்க கூடாது
ஓ அது ஒரு வியாபாரமாய்டுச்சுல்ல
ஆமா ஏன்னா அந்த ஸ்கூலோட நேம் போட்டு ட்ரெஸ்ல இருக்கும் அந்த வெஸ்ட்ல அதனால அவங்க வந்து நம்ம வாங்க மாட் அடம்
அது என்னமோ கரெக்ட் தான்ப்பா ஏன்னா பசங்க வந்து இப்போ அவங்களே தைச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்றாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மாடல்ல தைக்கிறாங்க இப்ப குழந்தைங்க இந்த மாதிரிதான் தைக்கணும் அப்படின்னு என்னதான் சொல்லி அ அனுப்புனாலும் ஒரு நைன்து செவன்தல இருந்து ஸ்டார் பண்ணீர்றாங்க அவங்களுக்கு புடிச்சா மாதிரி நெக் வைக்கிறது அவங்களுக்கு புடிச்சா மாதிரி கை சின்னதாவோ பெருசாவோ இந்த மாதிரிலாம் சேட்டை பண்றாங்களா யூனிபார் அப்படின்றது எதுக்கு எல்லாம் ஒரே ஈவனா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்குடுக்குறாங்க அதே வந்து பிள்ளைங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றதுனால எதுக்கு இந்த பிரச்சனை நம்ம ஸ்கூல்லயே வந்து குடுத்துடலாம் அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு வியாபாரம் மாதிரி அதுல ஏதாவது கமிஷனோ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல
கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்ற மாதிரி எனக்கு அவங்க இஷ்டத்துக்கு தைச்சிக்கிடுறாங்கன்னு சொன்னீங்கல எனக்கு நீங்கள் சொன்ன ஒடனே நேம் வந்துச்சு நான் வந்து ஒன் டு டென்து வரைக்கும் லோக்கல்ல படிச்சேன் அதுக்கப்புறம் லெவன்த் டு டு்வெல்த் வந்து பக்கத்தூர் ல போய் படிச்சேன் அப்போ எப்படினா நாங்க படிக்கும் போது வந்து டிரஸ் னா பாண்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சுருக்கு வச்ச பாண்ட் மாரி அந்த மாரி தான் நம்மல்லாம் தச்சி போடுவோம் ஆனா அந்த ஸ்கூல்கு போனதுக்கப்றம் எல்லாம் அந்த லெக்கின் டைப்ல அந்த என்ன சொல்லுவாங்க ஹாதாரிங் மாடல்ல தச்சி போடுறாங்க நான் அப்பிடி பாத்தேன் என்னடா இவங்க இப்பிடி போட்டிருக்காங்க ஆனா எங்க அப்பா எனக்கு நார்மலா இந்த பிரண்ட் சுருக்கு வச்சி நார்மல் நம்ம லூசா போடுவோம்ல பாண்ட் அந்த மாரி தச்சிருந்தாங்க சுடிதாருமே நார்மலா கொஞ்சம் கை நல்லா இறக்கி அப்பிடி தான் தச்சுருப்பாங்க ஷால் மே எப்பிடினா னா இந்த அளவு தான் போடணும் அப்டீன்னுட்டு ஆனா அவங்க பிள்ளைங்க எல்லாருமே என்ன டைட்டா பாண்ட்டு டாப்ஸ் நல்லா பிடிச்சி அதில நம்ம கல்திஸ் போடுற மாரி டைட் ஆண்டு பிட்டா போடுறாங்க அதே மாரி ஷால் வந்து ஸ்கூல் யூனிபோர்ம் மாதிரியே போடுறது இல்ல இந்த சுருக்கு சுருக்குகா வச்சி வச்சி அது என்னமோ காலேஜ் பசங்க மாரி பி டி மேம் வந்து பஸ்ட் வந்ததும் நான் போகும் போது டீச்சர் கிடையாது அதுக்கப்புறம் பி டி மேம் வந்து இப்பிடில்லாம் போடா கூடாது ஷால்லாம் இப்பிடி தான் போடணும் ஸ்ட்ரிக்ட் ஆஹ் ரூல்ஸ் பால்லொவ் பண்ணி அதுக்கப்புற தான் எல்லாரு மாறுநாங்க
ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதுவும் இல்லாம பசங்களுக்கு ஏதோ பர்த்டே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணு அப்படின்னுல்லா சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் முடிஞ்சுதா
ஆஹ் முடிஞ்சிருச்சு
ஆஹ் என்ன மாதிரியான ட்ரெஸ் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறதா இல்ல அஹ் அவங்களுக்கு புடிச்ச மாரியா இல்ல நீங்களோட செலக்ட் தானா
இல்ல இல்ல அவங்களுக்கு பிடிச்ச உடைங்க நாளு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாரி நம்ம விட முடியாது இல்ல நமக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கணு இப்பிடி தான் டிரஸ் போடணு அந்த மாரி கிடையாது அவ ஒரு வெஸ்டர்ன் டிரஸ் ஒன்னு எடுத்தா நான் வந்து வீட்டுக்கு போடுற மாரி ரெண்டு காட்டன் பிராக் எடுத்தேன் ஆனா என்ன குழந்தைகளுக்கு அதிகமா என்ன சொல்றது ரொம்ப பிரைஸ் அதிகம் நம்ம அவங்களுக்கு எடுக்குறது நமக்கு ரெண்டு சாரி எடுத்திரலா போல இருக்கு அப்பிடி இருக்கு
போனீங்களா குழந்தைக்கு மட்டும்தானா எப்படி இருந்தாலு நமக்கு மனசு அப்படியே பத பதன்னு இருக்கு நம்மளுக்கு எடுக்கணு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சுடிதராது ஒரு ஷாலாவது எடுக்கற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுடுவோமே
கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன பண்ணேன் அவள சாக்குல நானும் ரெண்டு டாப் எடுத்துட்டு வந்துட்டேன்
இப்ப நினைச்சேன் நானு அது இல்லாம இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து பெண் பசங்களா இருந்தாலும் சரி ஆம்பள பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அதுக்கேத்த மாதிரியான பொருட்கள் கேக்குறாங்க இப்ப ஒரு டிரரெஸ் எடுத்தாங்கன்னா இப்ப அவங்களுமே வந்து லிப்ஸ்டிக் வேணு அதுக்கேத்த மாதிரி ஐஷேடா வேணு ஐ லைனர் வேணு இந்த மாதிரியான விஷயங்கள்லா கேட்டு தொல்ல பண்றாங்க என்னதான் சொன்னாலு பாருங்க நம்ம வந்து அதலா யூஸ் பண்ண கூடாது அதலா வந்து பேஸ்க்கு கெடுதல் மா கெமிக்கலு அப்டின் நம்ம என்னதா நம்ம விளக்கம் குடுத்தாலுமே அவங்க வந்து இல்ல இது வேணுனு அடம்பிடிக்கிறாங்க நமக்கு வேற வழி இல்லைன்ற கட்டாயத்துல வாங்கி குடுத்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி பசங்க ஏதாவது அடம்பிடிச்சாங்களா
ஆஹ் இல்ல இல்ல பாப்பாக்கு வந்து நான் அதிகமா என்னன்ன காஜல் மட்டும் தான் போட்டு விடுவேன் ஐப்ரோ பென்சில் இது மட்டு தான் லிப்ஸ்டிக் வந்து எப்ப வாட்டு ரொம்ப ரேரு அவ குழந்தையா இருக்கு போது என்ன பண்ணுவனா அந்த லிப்ஸ்டிக் போட்டனா நக்கி நக்கி சாப்பிடுவ அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் பீட்ரூட் இருக்கல பீட்ரூட் வந்து துருவி அந்த துருவ தண்ணி விடாம துருவி துருவல்ல வாஷ் பண்ணிட்டு அந்த சாறை மட்டும் எடுத்துட்டு நம்ம வீட்டில் பண்ணற நெய் இருக்குல அந்த நெய்யில மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீசர் ல கொஞ்ச வச்சிருவேன் ஃப்ரீசர்ல வச்சிருவேன் நல்லா ஓர ஓரஞ்சிருமா அந்த ஃபிரீஸர்லதா இருக்கு குட்டி டப்பா அத எடுத்து வச்சுட் அம்மா லிப்ஸ்டிக் போடணு ன உடனே அது எழுத்து போட்டுருவே நக்கி சாப்ட்டுஇனிப்பா இருக்கே இந்த லிப்ஸ்டிக் அப்டின்பா ஏன்னா குழந்தைகளுக்கு இப்படிதான் போடணும் அப்படின்னு ந அவளுக்கு பழகி குடுத்துட்டே அதுக்கப்புறம் அவள் கொஞ்ச விவரம் தெரிஞ்சன்னா இதெல்லா யூஸ் பண்ணக் கூடாதுமா கெமிக்கல் நீ இப்பவே இப்படி போட்டனா உன்னோட லிப்லா ரொம்ப டார்க் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுக்குப்புறம் என் குழந்த பவுடர் கூட போட மாட்டா சொல்லறதுக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ண மாட்ட அலோவேரா ஜெல் மட்டு தான் போட்டு போடுவா அதுமே பவுடர் யூஸ் பண்ண மாட்டா மத்தபடி கிரீம்ஸ் அந்த மாதிரிலா யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்பவே நம்ம என்ன சொல்றது கெமிக்கல்ல வந்து திணிக்க வேண்டாம் நம்ம எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி வளரட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்
நல்ல ஒரு இதுான் ஆனன்னா ஒண்ணு என்னதான் நம்ம ப்ப இதெல்லாம் சொல்லி குடுத்து ட்டாலுமே கொஞ்ச நாள் அவங்க வந்து அவங்க ஆசைன்றது அது வந்து மாறிடுறாங்க இப்ப குழந்தையா இருக்க அதனால அவ ஏத்துக்கிறாளோ என்னவோ தெரியல வளர வளர வந்து அவங்க அவளுக்கு அந்த ஆசை வந்துச்சுனா மத்த பிள்ளைங்க யூஸ் பண்றத பாத்து ஆச வந்திச்சுன்னா அவங்களு கேக்க ஆரம்பிச்சறாங்க அதுதான் ஒரு விஷயமா இருக்கு எங்க வீட்டு பக்கத்திலயே ஒரு சின்ன பொண்ணு தான் ஒரு பத்து வயசு இருக்கு டெய்லி லிப்ஸ்டிக் போடுவா அம்மா இந்த மாதிரி போடக்கூடாதுமா அதுவும் வந்து இது வந்து உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னா கூட அது வாய்க்குள்ள போகும் இது வந்து பிரச்சனை ஆகுமனா கூட அவ கேட்க மாட்டேன்றா என்ன பாத்தாலே இப்ப என்ன பண்றா பேசாம ஒளிஞ்சிட்டு ஓடிட்றா
ஓ சரி சரி ஆனா இப்ப உள்ள பசங்க அப்படித்தான இருக்கறாங்க இப்போ நம்ம எப்படி வளந்தோ நம்ம இப்ப எப்படி இருக்கோ நம்ம வந்து அப்பல்லாம் எதுவுமே போட மாட்டோ ஆனா இப்ப என்ன பண்றோ எல்லாமே போடுறோல்ல அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களு மாறிருவாங்க சரிங்களா
கண்டிப்பா மாறிதா ஆகணு என்னன்னா இப்ப இருக்கிற கெமிக்கல் இப்ப சாப்பாட்டுலயே பாத்தீங்கன்னா நறைய கலப்படம் கெமிக்கல் அது இதுன்னு கலக்குறாங்க உஹம் எல்லாமே வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு ஒரு சிலதெல்லா வந்து ஆஹ் சுத் சுத்தமாவே இருக்க மாட்டேது அந் இப்ப பானிபூரினு எடுத்துக்குங்களே ஃபஸ்ட்லா புதினா அந்த புளித்தண்ணி அந்த மாதிரி போட்டு செய்றவங்க இப்ப வந்து அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் போட்டு பேக்கெட்ல அடைச்சு விக்கிறாங்க அந்த மாதிரி சாப்பிடுற போறதுலே நறைய வந்து கலப்பட வரும்பழுது இந்த மாதிரியான பொருட்கள்ல்லா வந்து ஃபஸ்ட் எலா அந்த ஆஹ் தேன் அடையோட அந்த மெழுகு தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க அந்த மெழுகு வச்சுதா நம்மளுக்கு லிப்ஸ்டிக்கோ இல்ல காஸ்மெட்டிக்ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து செய்வாங்க இப்போ நறைய பாப்புலேஷன் அதிகமானது னால அந்த மாதிரியான பொருட்கள் கள் வந்து நறைய கெடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா தேன் அடைன்றது இப்ப காட்டையே அழிச்சட்டாங்க இப்ப ஃபுல்லா வந்து ஹ் நகர்ப்புறமா மாறிட்டு வருது வீடு வாசல் தா அதிகமாக இருக்கு மர செடி கொடி இல்லை அப்படி இருக்கிற கா காலகட்டத்துல இந்த மாதிரியான தேன் மெழுகுல லிப்ஸ்டிக் செய்றது ன்றதெல்லா வந்து சாத்தியமே இல்ல அப்படியே இருந்தாலு அது வந்து ரொம்போ ஆயிர கணக்குல போது ஒரு லிப்ஸ்டிக்கே வந்து அஞ்சாயிர அந்த மாதிரியான வெலைய வாசியோட இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் போட்டா நல்லதில்ல அப்படின்னு சொன்னாலு கேக்கறதில்ல ம் பா க்லா எப்பிடி என்னா பண்றாங்கன்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா நா அவுங்களுக்கு வந்து பாத்து பாத்து குடுப்பே இது கெமிக்கல் கெமிக்கல் அப்படியே கேட்டாலும் என்ட்ட கேக்க மாட்டா அவுங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுவா ஏண்டு கேக்க மாட்டாங்க கொஞ்ச ஸ்ட்ரிக்ட் ஆ இருப்பே நா அந்த விஷயத்துல
அதுதாம்ப்பா நம்ம செய்யலன்னா நம்மஹ் அம்மா கிட்டயோ இல்ல அவங்க தாத்தா பாட்டி கிட்ட இல்ல அவங்க அப்பா கிட்ட கேட்டு எப்படியாவது அனுபவிச்சணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க மத்தபடி ஏதாவது ஒரு பங்க்ஷனோ இல்லன்னா எங்கயாவது அஹ் ஸ்கூல் பங்க்ஷனோ இந்த மாதிரி மாறு வேட போட்டி இந்த மாதிரிலாம் போறாங்க ல இந்த மாதிரி நேரத்துல நம்ம யூஸ் பண்ண குடுக்கலா அதெல்லா பொருட்கள எல்லா யூஸ் பண்ண குடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச நல்லா இருக்கா மாதிரி இருக்கு
கண்டிப்பா எம் பொண்ணு நறைய பையனு பொண்ணு நறைய இந்த மாரி காஸ்டயூம்ஸ் நறைய போடுவாங்க அப்ப வேற வழி இல்ல அந்த காஸ்ட்யூம்க்கு ஏத்த மாரி மேக்கப் போட்டுத்தா ஆகணு அப்ப அலவ்டு அதுக்கப்புற அத தூக்கி மேல வச்சிருவே
ஆமா ஒரு பொருள வந்து வாங்குனாலுமே வந்து நம்ம ரொம்ப நாளா வச்சுக்க முடில இப்ப சாதாரணமா நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் ஆர்நூறு ரூபா குடுத்து நம்ம இதுக்கு அது அதிகந்தா என்ன பொறுத்தவல அது அதிகந்தா அந்த மாரி ஒரு லிப்ஸ்டிக்கோ அந்த ஏதோ ஒரு பொருளு வாங்குனம்னா ஒரு ரெண்டு மாச மூணு மாச கழிச்சு அத போடும் பொழுது அந்த உதடு எல்லாம் எரியுது அஹ் எரிச்சு எரியுதுன்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தோம்னா அப்படியே வெடிப்பு மாதிரி வந்தது அந்த அளவுக்கு கெமிக்கலா இருக்கு அதெல்லாந்தா யோசிச்சா பயமா இருக்கு சரி நீங்க நல்ல விஷயந்தா பண்றீங்க முடிஞ்ச அளவுக்கு அத கட் பண்றதுக்கு பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா நானும் பண்ணிருவே இப்ப காஜல் எல்லா நா வீட்லயே தா பண்ணுவே கண்மை எல்லா சரிங்ளா வீட்லயே மேக் பண்ணி அதத்தா போடுவா பாப்பா அது நல்ல வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கு நா வீட்டுல தா எல்லாமே பண்ற மோஸ்ட்லி ஷாப்பிங் போயிட்டு வாங்குறத ரொம்ப அவாய்ட் பண்ணருவே எப்டின்னா வெஜிடபிள்ஸ் வாங்கறோ டிரெஸ்ஸஸ் வாங்க றோ அதுதா மத்தபடி இந்த என்ன சொல்றது மேக்கப் திங்ஸ் அந்த மாரி வாங்க மாட்டோம்
எப்பா நல்ல விஷயம் பண்றீங்க எனக் நா நேர்ல வர்ரே எனக்கு கத்துக் குடுங்க இப்பதைக்கு நா ஃபோன கட் பண்றே பாய்ப்பா
ஓகே பாய்